ஹலோ
அ வாய்ஸ் கிளியர்ரருக்கா
அ வாய்ஸ் கிளியரா இருக்கு சிஸ்டர் எப்டி இருக்
ஓகே ஓகே அ நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கே சிஸ்டர் சாப்ட்டீங்களா
இல்ல இதுக்கப்புறோந்தா லஞ்ச்சே அ ஒரு டூ ஒ கிளாக் டூ தட்டி அந்த மாரி டைம் ஆயிறு எப்பவுமே நீங்க சாப்டாச்சா
ஓகே ஓகே அ அது கொஞ்ச கொன்னேர் முன்னாடி வீட்டுக்கு சிஸ்டர் சாப்ட
ஓகே ஒகே ஓகே இன்னிக்கு டாபிக் பாத் தீங்கன்னா
அ அதா சிஸ்டர் இப்ப நீங்க சோசியல் மீடியால்லா யூஸ் பண்றீங்ள சோசியல் மீடியால்லா யூஸ் பண்றீங்களா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி
ஆமா ஆமா ஆமா ஆமா
எப்டி அதாவது பாத்தீங்கன்னா டெய்லி போஸ்ட் போடுவீங்களா இல்ல எப்டி எந்த மாதிரி சும்மா அப்டியே ஃபிரண்ட்ஸ் கூட ஃபேமிலிஸ் கூட மட்டு அப்டியே சேட் பண்ணிக்கிறது மட்டுமா இல்ல சோ அத வந்து அ மெமரிஸ்ஸ போட்டோஸ்ஸ அப்லோட் பண்றது சொன்ன மாதிரில்லா
இல்ல இல்ல ஃபே அ ஃபேமிலி ஃபிரண்ட்ஸ் மட்டுந்தா இருக்குறாங்க அப்புறோ ஃபோட்டோ அப்லோட் பண்றது பாத்தீங்கன்னா அதாது என்னோடைய எதுமே அப்லோட் பண்ண மாட்ட அ பையனுது அ ஹஸ்பண்டுது இந்த மாரி அவங்களுடையது எல்லாம் அப்லோட் பண்ணுவ ஸ்டோரி வந்து எப்பவாச்சு ரேர் தா என்ன பாத்தீங்ன்னா ஒரு எழுதி வாய்ஸ் ஆ ஏதாச்சி ஒரு ஏய் அந்த மாதிரி ஒருதங்க இருந்தும் தன்மைய பொறுத்துட்டு தா ஸ்டோரி வந்துட்டு அப்லோட் பண்ணுவே மத்தபடி ஃபேஸ்புக் எதையு யூஸ் பண்றதில்ல ஒன்லி இன்ஸ்டாகிராமும் வாட்ஸ்அப் இமோஜிம்தா
ஓகே ஓகே சிஸ்டர் இப்ப ரீசன்ட்ட பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம்ல பாத்திருப்பீங்கள்ல வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அப்டி அமேசான் பிளிப்கார்ட் அப்டின்னு போட்டுல்லாம் வரும் பாருங்க அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா
ஆ ஒரு தடவ ட்ரை பண்ணி நல்ல எயா கைலருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு போயிடுச்சி ஆ எப்டி சொல்றது பெரிய அமௌண்ட்டுன்னா பெரிய அமௌண்ட்டு நல்லாவே போயிருச்சி அது சைபர் கிரைம் லெவ் வரைக்கும் போயிட்டோ கேஸ் ரைஸ் பண்ணியு எந்த யூசும் இல்லாத மாதிரி ஒரு நல்ல ஸ்கேம்ல போய் நல்லா மாட்டிகிட்டே ஆக்சுவல அவுங்க வந்துட்டு அது எப்டியோ என்ன என்ன ஆச்சுன்னு தெரியல அது அப்படியே போயிட்ச்சி அப்புறோ என்ன சொன்னாரு இதுக்கு மேல எந்த
சே ஒகே எவ்ளோ இன்வெஸ்ட்மெண்ட் ப எவ்ளோ பேமெண்ட் கட்ட சொல்லியிருந்தாங் நல்லா உங்களுக்கு
ஆ பேமெண்ட்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அது எப்டி உருவாக்னா எ அ இன்ஸ்டாகிராம்லயு வாட்ஸ் எப்டியு தெரிஞ்சிது இன்ஸ்டாகிராம்லதானு நெனைக்கிறே அ ஃபர்ஸ்ட் பத் பாத்திங்கனா கொஞ்சோ டாஸ்க் தருவாங்க இந்த ஃபைவ் டாஸ்க் கம்லிட் பண்ணோ ஆக்சுவலி ஒரு ப்ராடக்ட் டு ப்ரமோட் பண்றதோட வொர்த்து இப்ப டுவெல் ருபீஸ் குடுத் தா அது ப்ரேமோட் ஆகி போயிரோ அந்த மாரி சின்ன அமௌன் தா இருந்துச்சி ஹண்ரட்குள்ளதா இருந்துச்சி இப்ப ஹாண்ரட் ரூபீஸ் க்கு வரைக்குமே நம்ம ப்ரமோட் பண்ணி ப்ரமோட் பண்ணி போயிட்டோனா நம்மளுக்கு வந்து அ நெக்ஸ்ட் திருப்பி பாத்தீங்கனா அது அது ஸ்கிரீன்ஷேர் பண்ணி அமிச்சிட்டோனா நம்மளுக்கு வந்துட்டு டூ ஹாண்ட்ரட் ருபீ பைசா அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ற ஹாண்ரடு நம்போ ஒர்க் பண்ணதுக்கான ஹாண்ரடு பாத்தீங்கன்னா அந்த மாரி டூ டூ ஹாண்ரட்டா போட்டாங்க அப்புறோ என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லன் ஃபுல் அ எப்டி சொல்றது அ இப்ப ஃபிப்டி தௌசண்ட் போட்டாலுமே நம்மளுக்கு ஒன் லே அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அ அப்போ சேரி ஓ டூ ஹாண்ட்ரட் ருபீஸ் வந்தது என்ன பண்ணிடே தைரியமா ஓ காசு வருதே பரவால்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா ஓவ் ஒவ்வொன்னா அப்டியே இது பண்ணி இது பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசன் கட்ட வேண்டி வந்துச்சி ஃபைவ் தௌசண்ட் போயிட கூடாதே அதுக்கப்புறம் அவுங்க கேப்பாங்க வேற இத மட்டும் ப்ரொமோட் பண்ணுங்க உங்க டாஸ்க் கம்பிளீட் ஆயிரும் அப்டின்னு சொல்லுவாங்க அது வந்து டு பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு டூ தௌசனோ தீரி தௌசனோ கட்டி அந்த மாதிரி அந்த மாரி பாத்தீங்னா எனக்கு ஒரு டூ லேக் வரைக்குமே போயிடுச்சி அ ஒன் பாயிண்ட் நைன் எயிட் வரைக்கு போயிருச்சி இந்த காசு வந்து போக கூடாது இந்த காசு போக் கூடாது அப்டி இப்டின்னு சொல்லிட் ஃபைனலி ஹஸ்பண்ட் சொல்டாரு இதுக்கு மேல விளையாடாதே இது இப்படிதா அப்டின்டாரு அவருமே ஓகே பர பரவால்ல எந்த இதுவு இல்ல நீ ஒரு அதாவது ஒரு ஹெல்ப் ஆகுமேன் சொல்லி ஒரு நம்பிக்கையில பண்ண பட் இப்படி ஆயிருச்சி பரவால்ல அது காட் பாத்துக்குவாரு விட்டுரு அப்டின்டாரு இருந்தாலும் எனக் இன்னிக்குமே அத நெனைச்சா வந்துட்டு ரொம்ப பயோ ஆ அந்த அந்த டைம் பாத்திகன்னா நா வந்துட்டு விவோ ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தே அதுல பேசுனோ அதுல வந்துட்டு நார்மல் ஃபோன்ல இருக்கும்ல ரிங்டியூன் அதுக்தா யூஸ் பண்ணிட்ருந்தே அது அந்த வெர்க் முடிஞ்சிதுமே அந்த ஃபோனையே துக்கி போட்டே அந்த ஃபோனே இனி வேண்டா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டிப்ரெஸ்ட் ஆயிட்டே ஆ அப்டியே சாப் ப்புட முடியாம தூங்க முடியாம ஏன்னா ஏதோ ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட்னா ஓகே லாக்குல போய்ருச்சு அப்பற கு அதாவது த சின்னதா சின்னதா சின்னதா கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு இவ்ளோ கட்டுங்க ஃபைனல் இதோட உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ரிட்டர்ன் ஆயிரும் நம்ப நா என்ன நெனைச்சேன்னா அந்த ஏதோ ஒரு காசு வந்து சுனா அதுக்கப்புற அப்டியே ஸ்டாப் பண்ணிர்லா இவ்ளோ காஷ் கட்டிட்டோல இவ்ளோ போயிடுச்சுல்ல ஆனா இப்ப பாத்தீங்கனா அதுல எதுவுமே வர்ல ஒரு ரூபா கூட அதுக்கப்புற ரிட்டர்ன் வர்ல அதுக்கப்புற நம்ப வந்துட்டு ட்வெண்டி தௌசண்ட் கட்ணுன்னும்போது அது டக்குனு அரேஞ்ச் ஆகாது ஏதோ ஒன்னு அரேஞ்ச் பண்ணி குடுக்கணு அதுக்கு பாத்தீங்கனா டைம் பீரியட் ஆகு அவுங்க சொல்லுவாங்க இது ரொம்ப டிலே ஆயிருச்சு டேக்ஸ் பே பண்ணு டேக்ஸே பாத்தீங்கன்னா இவ்ளோ போ வருது அந்த மாரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வேலட்ல இருக்கு நம்ம அந்த ஒர்க் பண்ண ஆப்ல வேலட்ல இருக்கு கு பட் ஆனா நம்ம அக்கவுண்டக்கு வராது வித்ட்ரா பண்ணவே முட்
கண்டிப்பா நீங்க வெப்சைட்ல தான ட்ரை பண்ணீங்க ஒரு வெப்சைட் குடுத்துருப்பாங்க
வெப்சைட் இல்ல ஆ இது இது ஆ டெலிகிராம்லதா உங்களுக்கு வருன் சொல் இது பண்ணாங்க
ஆக்சுவலி டெலிக்ராம் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்
பேர் தெர்ல அதுக்கப்பறந்தா தெரிஞ்சிச்சு எனக்கு
இப்போவுமே வந்து அந்தமாரி ஜாப்ஸ்லா இருக்கு சிஸ்ட்ர்ஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட்னு ராங் போட்டு நெறைய வரு அது வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்ட் டெலகிராம் வாட்ஸப்ல கூட போனா கூட வாட்ஸப்லேருந்து ஒருத்தங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க டெலகிராம் க்கு வாங்க இந்த ஐ டிய கிளிக் பண்ணுங்க அப்டின்னு டெலகிராமுக் போவாங்க சொல்லிட்டு ட்டு ஒரு நா யூடியூப் வீடியோவ செலக்ட் பண்றது ப்ராடக்ட் நீங்க சொன்ன மாரி ப்ராடக்ட் வந்துட்டு ஆ சேல்ஸ் பண்ற ற மாரியோ இல்லன்னா அத வந்துட்டு ஆ பிளம்பர் படுத்துற மாதிரியோ குடுப்பாங்க அப்ப நம்ம நம்பி நீங்க நூறு எர நூறுனு போடுவீங்க அதுக்கப்புறம் டென் தௌசணு அது அப்டியே பே நீங்க டுவெண்ட்டி தௌசண்ட் கட்னீங்கன்னா நீங்க ஃபார்ட்டி தௌசண்ட் எடுத்துக்கலா சோ அதே மாதிரி போயிட்டே இருக்கு இது ரீ வந்து ரீசெண்டா வந்து சிஸ்டர் ஆ நாங்க வந்து இத வந்து ஒரு எப்டி சொல்றது ஒரு ஈஸியான ஒரு யேன் மாதிரி நாங்க யூஸ் பண்ணிப்போ எப்டின்னா ஆ அவுங்க ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் குடுத்துருவாங்க சிஸ்டர் நம்ம பேவே பண்ணத் தேவல்ல ஒரு சில ஜாப்ஸ்க்கு வந்து பே பண்ணத் தேவல்ல அந்த ஜாப் வந்துட்டு ஆ நம்ம வந்து அவுங்க பேமெண்ட்லா கட்ட வேணா ஆனா சும்மாவே நீ அவுங்க கொடுக்குறத வீடியோஸ் லைக் பண்றது யூடியூப் வீடியோ லைக் பண்றது இல்ல வேற ஏதாவது அங்க கூகுள் மேப்ஸ்லா இருக்கு பாத்தீங்களா கூகுள் மேப்ஸ் த லிங்க் குடுத்துருவாங்க இப்ப ஒரு ஷோரூம் இருக்கு ஹோட்டல் இருக்கு அதுக்கு நீங்க ஆ அஞ்சு லிங்ஸ் குடுக் கணு அஞ்சு ஸ்டார் குடுக்கணுன்னு சொல்லி குடுப்பாங்க நீங்க அதே மாதிரி அஞ்சு இத கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு டாஸ்க்குக்கு நூறுபா தருவாங்க ஆ அஞ்சு டாஸ்க்கு ஐநூறுபா குடுத்துடுவாங்க அதுக்கப்புற அந்த ஐநூறுபா நீங்க வாங்கிட்டு அடுத்து பே பண்ண சொல்லுவாங்க நீங்க ஆயிரரூபா கட்டணும்னுவாங்க அப்போ நீங்க க அப்ப அப்ப எனக்கு இல்ல எனக்கு வேண்டா அப்டின்னு சொல்ட்டு நீங்க பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலா
ஓகே ஓகே
இந்த மாதிரி நீங்க என்ன ஒ ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக அமௌண்ட் குடுப்பாங்கன்னா உங்கள நம்ப வக்கிறதுக்காக இது மாதிரி நெறைய பேரு இப்ப நியூஸ்லலா வந்துருக்கே சிஸ்டர் அ டூ நீங்க டூ லேகு இது பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க லாஸ் பண் லாஸ் ஆயிட்டுன்னு சொன்னீங்கலையா ஆனா இத விட அதிகமாலா நெறைய பேரு செலவு இது
கண்டிப்பா ஏன்னா நா இந்த சைபர் கிரைமுக்கு நா போயிருந்த போயி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதுக்காக போனா ஒரு பொண்ணு அவ்ளோ அழுதுட் நின்னுட்ருக்கா எனக் அது பாத்ததுமே ப ஆல்ரெடி நா டிப்ரஸ்டு ஃபுல்லா போயிருச்சு ஒரு அவுட் ஆஃப் மைண்ட எது யாரு என்ன பேசினாலு என் மைண்டுகு ஏறாது தூங்க கூட முடியாது ரொம்ப அதனால பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்குமே நா ரொம்ப சஃபர் பண்ண ஹாஸ்பிட்டல் போய் அந்த மாதிரி எல்லா கூட்டிட்டு போனாரு ஏன்னா அதுல இருந்து ஹஸ்பண்ட் ஓகே தா அவரு அவருக்கு அவரு வந்து சொன்னாரு எதோ ஒர் நல்லது ஏதோ ஒன்னு கிடைச்சிச்சுன்னா ஆகமே நீ பண்ற ஓகே நா தானே சம்பாதிக் கிறே நா அத பாத்துக்கிறே விட்டுரு அப்டின்னு அவங்க ரொம்ப ரொம்ப இத தா அவங்க எதுவு சொல்லல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு தெரியாது எல்லா நார்மலா ஓ ஓடுச்சு பட் ஆனா பாத்தீங்கன்னா ஆ ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஆ எனக்கு அது உள்ளார வெளியே வர முடியல அந்த ஒரு ஒன்னோ ரெண்டோ ரூபானா ஓகே அதட் அவ்ளோ காஸ் அவரு எவ்வளோ கஷ்டப்படணு அத திருப்பி எடுக்கணும்னா ஒவ்வொரு இடத்துலயு கடன்னானதுல்ல அவரு வந்து கட்டணும்னா அவரு எவ்வளவு கஷ்டப்படணும்ன்னு சொல்ற மாதிரி யோசன அங்க போய் பார்த்தா டுவெல்வ் லேக் தொலைச்சிட்டு ஒரு பொண்ணு வந்து நின்னுட்டு இருக்கா
அப்பா ஆ
அத்தான யோஸ்ச்ச இதுல பரவால்ல ரெண்டோட சுத்திட்ட ஆ அப்பதா அவரு சொன்னாரு அங்க பாரு அந்த பொண்ணாலே என்ன அந்த பொண்ணு வுட்டா போய் தூக்குமாட்டிரு நனக்கிற அந்த மாரி பண்ணிட்ருக்குது விடு அப்டின் சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தரூ ஆனா பைனல் பைனலி சைப்ர் கிரைம்லியுமே என்ன சொன்னாங்கன்னா இந்த மாரி டெலக் கிராம்னது கண்டுபுடிக்கிறதுக்கு சான்சே இல்லன்ற மாரி சொன்னாங்க பட் இப்பவு அந்த பேப்பர வச்ட்டு ஆம்மாம்மா
சொல்லுங்க
ஆ ட்ராக் பண்றதுக்கான நம்பர் நம்பர்ரு எதாச்சு ட்ராக் பண்ணா அதுலியு எந்த இதுவு வர்றதுல்ல
நோ சிஸ்டர் அது எல்லாமே நீங் வந்து பாத்தீங்கன்னா ஐ பி அட்ரஸ் வந்து நறைய வ ச்சிருப்பாங்க பெயிட் பண்ணி வீ பி என் வச்சிருப்பாங்க சிஸ்டர் அவ்ங்கெல்லா சோ ஒ ஒவ்வொரு கண்ட்ரியா ஷோ ஆகு அவ்ங்களுக்கு சோ அதனால நம்ம கரெக்டான ஆ ஐடென்டிஃபி பண்ண முடியாது இவ்ங்கதா வந்து ட்ரா யூஸ் பண்றாங்கன்றத கண்டுபிடிக்க முடியாது டெலகிராமுக்கு பே பெய்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க அவ்ங்க
ஆ ஆ
சோ நீங்க எ உங்ககிட்ட சிம்ப்ளா ஒண்ணு சொல்றது என்னன்னா இந்த மாதிரி எந்த ஒரு இந்த ஜாப் னுயில்ல எந்த ஒரு ஜாப்மே வந்துட்டு பேமெண்ட் கட்டி ஆ ஒர்க் பண்ணணுன்னே ட்ரை பண்ணாதீங்க
ஓகே ஓகே இல்லெல்ல அதுக்கப்பற தலகீழ நின்னாலு எ துக்குமே இப்ப டேரெக்ட் இன்ட்ரிவீவ் போய்டு எதாச்சு பேய்மெண்ட் கேட்டாங்கனா நா அத அப்டியே நானு வேண் டற்றுவே வேண்டா இப்ப நம்ம ஒரு வர்குக்கு எதுனால போறோ சம்பாதிக்கிற்துக்கு போறோ அவனுக்கு காச குடுத்துட்டு நம்ம இது பண்ணு இல்லெல்ல
கண்டிப்பா அந்த பேமெண்ட்லா எடுக்க முடியாது சிஸ்டர் அவ்ங்க வந்துட்டு அது ஒரு ஸ்கேம் மாரி இன்னமே வந் து அது வந்து இந்தியால வந்துட்டு அது எந் எந்த மாதிரியான பர்பஸு பண்றாங்கன்னு தெரில ஒருவேல கிரிப்டோ கரென்சி பண்றாங்களா இல்ல இந்த பினோ பைனான்ஸுனு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா சோ அதுல வந்து கரென் சி சேஞ்ச் பண்றாங்களானு எனக் ஒண்ணுந் தெரியில பட் ஆனா இந்த மாதிரியான அமௌண்ட் வந்து பாத்தீங்க னா நறைய இதா ஆகிட்ருக்கு சிஸ்டர் நறைய இன்னுமே நடந்திட்ருக்கு ஓகே சிஸ்டர் தங்க்யூ சிஸ்டர்
ஆ தங்க்யூ நெக்ஸ்ட் டாபிக்ல கண்டினியூ பண்ணலா
ஓகே ஓகே